கா எப்டி
ஹலோ
ஹலோ அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ எப்பர் இருக்க
நல்லா இருக்கே அக்கா பேசணுன் நினச்சிட்டே இருந்தே கால் பண்ணணுனு இப்பதா டைம் கிடச்சதா அதுதா இப்ப கூப்ட்டேங்கா
ரொம்ப சந்தோஷம்
நீங்களு கூப்பிட்றதே இல்ல இப்பல்லா நானேதா இப்போவ் கூப்ட்டுருக்கே பாருங்க
அப்படில்லா இல்ல கூப்பணுதா இருப்பே கொஞ்ச பிஸினால கூப்பட முடியறதில்ல யார் கூப்ட்டா என்ன நம்ப கோ யார் கூப்ட்டாலு பேசுறது முக்கியோல்ல
அனால ஈகோலா பாக்க கூடாது
ஆமாக்கா நீங்க எங்க இருக்கீங்க இப்போ
நா வந்து இப்போ எங்க ஊர்ல இருக்கே
அப்படியா செரி செரி ஓகே அக்கா நா வந்துட்டு இங்க
உங்க ஊருக் போயிட்டீங்ளா
என்னது அக்கா
இப்போ ஒங்க ஊருக்கு போயிட்டீங்களான் கேட்ட
ஆமாக்கா இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு இத பத்திதா உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன் நெனச்சிட்டே இருந்தே எப்டி சொல்றது நம்ப அங்க இருந்து வரும்போது ஒரு சிட்டில் இருந்து இந்த வில்லேஜ் பக்க வரம்போதுதா அதோட ஃபீல் வந்து கொஞ்சோ நல்லா தெரியுது இங்க இருக் க்கற நேச்சர் அதெல்லா பாக்கு போ நல்லா இருந்துச்சு அப்பதா நா யோஸ்ச்சே இந்த மாதிரி இடத்துல இருந்தாலே நல்லாதா இருக்கு போல அப்டின்னு
ஆமா அது என்னமோ உண்மதா சிட்டிக்கு வில்லேஜ்க்குமே ரொம்ப நெறைய டிஃப்ரன்ஸ் நம்ம அங்க இருக்கு போதுதா நமக் அதுவே தெரியு சோ நம்ம ஊருக்கு போகும்போது நமக்கு அது இன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு
ஆமா அக்கா அதுக்கப்பறொ நாங்க போற வழியில நெறையா அனிமல்ஸ்லா பாத்தொமா அதெல்லா பாத்துட்டு எனக்கே ஷாக் காய்டுச்சி என்னடா இவ்ளோ அனிமல் இவ்ளோ கேசுவலா வருமா அப்டின்ற மாதிரி இருந்துச்சி எல்லாமே நார்மலா நடந்துட்ருந்துச்சி ஆனா அவங்க யாருமே பயந்துக்கவே இல்ல எல்லாருமே அவங்ளு அது பாட்டுக்கு போகுது அது பாட்டுக்கு அவங்களு பேசிட்டு அப்டியே இருந்துர்றாங்க
ஆமாமா ஆனா இந்த சிட்டி லைஃப்ல வந்து அந்த மாரி ஒண்ணு கூட நம்ப வ பாக்க கூட முடியாது நம்ம லைஃப் அது ஒரு பொம்மைங்க மட்டுதா இந்த லிதுலதா பாக்க முடியுமே தவர ஒரு உயிருள்ள அந்த ஒரு அனிமெல்ஸ் செ எதுமே நம்ம நம்மல இதுக்குள்ள போனாதா நம்ம நே சுல் சிட்டிக்கங்க போனா மட்டுதா நம்மளால பாக்க முடியு இதே எங்க ஊர்லல்லா வந்துட்டு அ அனிமல்ஸே ரொம்ப அதெப்டின்னா லைக்கு ஒ ரொம்ப வைல்டாவே நடந்துக்குங்க அப்பவே அங்க அவங்க அதுக்கெலா பயப்படவே மாட்டாங்க அதுவ் யங்க ஊர் குள்ள வந்தாலு சரி அவங்கள என்ன பண்ணாலு சரி அவங்க வந்து அது மேல எதாது இது எடுத்தாலுமே அத வந்து மொத்தமா அத வந்து அழிக்கணூ அப்டின்னு பண்ணவே மாட்டாங்க அதுங்கள்க்கு ஃபாரஸ்ட் குள்ள விட்றது அந்த மாதிரி அவுங்க அந்த அனிமல்ஸுக்குமே நல்லது பண்ணணூ அப்பிடின்ற மைண்ட் செட்லதா இருப்பாங்களே தவிர இங்கருக்க சிட்டி லைஃப்ல வந்து ஒரு சின்ன டாக்ஸ் வந்தாலே அவங்க அவ்ளோ இது பண்றாங்க அந்த டாக்ஸ் எப்டியாது புடிச்சி குடுக்கணூ அந்த மாதிரி ஒரு இதுலயே இருக்காங்க அதுவே நமக்கு பெரிய இதா இருக்கு அத் அத கப்பேர் பண்ணும்போதூ அவுங்க எப்டி இருக்காங்க ஒரு டாக்ஸே இப்டி பண்ணும்போதூ சிட்டி லைஃப்க்கு இதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ்ஸு இந்த வைல்ட் அனிமல்ஸ்னாலயே உங்க ஊர்ல இந்த மாரில் நடக்குமா
ஆமா அக்கா அங்கய் அங்கயு இதே மாதிரிதா நா வந்துட்டு இப்பதா புதுசா பாக்குறே வில்லேஜ் சைட் போயீ அங்க போனப்பதா பாத்தனா ஒரு யான வந்துட்டு அ அந்தோடக் அந்த யானயோட குட்டி வந்து அங்க இருந்துச்சி அந்த ரெண்டு யானையுமே இருந்துச்சீ அப்பொ வந்துட் டு அது நடுவுல நிக்குமோ அந்த வண்டி வேற வந்துருச்சா அதுக்கூ தெரியலெ அப்பொ வந்துட்டு அந்த அங்க இருக்கவங்கதா அந்த இதுக்கே ஹெல்ப் பண்ணாங்க அப்பதா நெனச்சிந்த எடத்துல இப்டியெல்லா ஒண்ணு நடக்குமா அப்டின்ற மாரி எனக்கே ஒரு தோணுதல் வந்துச்சு அந்த எடத்துல
அப்படியா அது என்னமோ உண்மதா நீங்க எப்படி ஒங்கவ் இதுலல்லா எப்பிட்ருக்கு ஒங்க ஊர்லெல்லாம் அனிமல்ஸ் எல்லா நீங்க எப்டி ஃபீட் பண்றிங்ளா அதுக்கெல்லா
அனிமல்ஸ்து வந்து அதெல்லா எனக்கு தெரிலக் ஆனா நா வன்ட்டு ட்ராவல் பண்ணும்போ பாத்தே ஆனா அங்க போய்ட்டு வந்துட்டு என்னாச்சுன்னா அங்க ஒரு ஃபங் பெஸ்டிவல்க்காகதா பொயிருந்தோ அந்த ஒன் வீக் நா இருந்ததுல வந்து நெறையா பாத்தே அதெல்லாமே பாத்துட் டு இதெல்லாமே சிட்டிக்குள்ள இருக்கா அப்டின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து இங்க மோஸ்ட்டா இன்டர்நெட்லயே இருக்கொமா ஆனா அங்க வந்துட்டு அது எதுவு அவ்ளோ யூஸ் பண்றதில்ல அப்பொ அங்க இருக்க அந்த உண்மையான ஹேப்பினஸ் நமக்கு வந்து நெறையாவே கெடைக்கிது அங்க சாப் சப்படுற ஃபுட்டு அது எல்லாமே வித்தியாசமா இருக்குல்ல அதெல்லா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்பதா யோஸ்ச்சே ஒரு நாள் உங்களயோ எல்லாத்தையு இங்கெல்லா கூட்டிட்டு வரணு இதெல்லா காட்டணு அப்டின் நெனச்சிட்டுருந்த
அப்புடியா அது என்னமோ ரொம்ப உண்மதா இங்க வந்து எல்லாருமே ஃபோன் ஃபோன்னு நம்ம அந்த ஃபோன்லேயே இருக்கோ சோ நம்ப வந்து நம்ம கூட இருக்க பக்கத்துல இருக்கவுங்க கூட பேச அவ்ளோ இது பண்றோ சிட்டி லைஃப்ன்றது சோ சிட்டின்றது நம்ம கொஞ்சோ அட்வான்ஸா இருக்கோமே தவர அதுவயே நம்ம அதுவே லைஃபா எடுத்து இந் இவ்ளோ இது பண்றோ எல்லா பீப்புள்ஸுமே அப்டித்தா நம்ப நம்க்கு மட்டுதில்ல நம்ளு அப்டிதா அந்த சிட்டி லைஃப் போனா நம்ப அதுக்கு சேஞ்ச் ஆயிட்றோ சோ அந்த இதுல இருக்கும் போது அப்டி ஆய்டுறாங்களா என்ன தெர்ல ஆனா நம்ப வில்லேஜ்கு வரும்போ நம்ப எப்டி இருந்தாலு நம்கிட்ட ஃபோனே இருந்தாலுமே நம் வந்து அத அப்டியே பக்கத்துல வச்சுட்டு அதையே பாத்துட்டு இருக்க மாட்டோ வில்லேஜ் வந்தோனே நம்ம எல்லா இடத்தை பாக்கணு நம்ம ஊரு நம்ம ஊரு இருக்க எல்லா இடத்தையு நம்ம பாக்கணு இப்ப வந்திருக்கோ எல்லாரையு போய் மீட் பண்ணணு நம்ப கசின்ஸு எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கூடயு டைம் ஸ்பெண்ட் பண் பண்ணு வீட்ல இருக்க ஃபேமிலிஸ் கூட எல்லார் கூடயு டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்டின்ற தாட் அங்க போனா நார்மலாவே வந்துருது அதா வந்து இருக்கிற இடத்துக்கு நம்ப அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ள சுத்தி நம்பளே கிரியேட் பண்ணிக்குணு அந்த சிச்சுவேஷன் சரௌண்டிங் அப்டி இருக்குணு அந்த மாரி இருந்தாதா நம்ம மைண்ட் செட்டே அதுக்கு இருக்கு அப்டி இருக்கும் போதா நம்ம மைண்ட் செட் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குதே இதே சிட்டி லைஃப்லலா வந்துட்டு அ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவுங்க என்ன மால்ஸ் போவாங்க இருப்பாங்க மூவிஸ் போவாங்க அது அவ்ளோதா என்ஜாய் பண்ணுவாங்க உக்காந்து நம்ம ஷேர் பண்றது என்ஜாய் பண்றது ஃபன் பண்றது எல்லாத்தியுமே உக்காந்து பண்றது நமக்காக அந்த மொபைல வச்சு எல்லாமே நம்ப பண்ணும் போது அது எவ்ளோ இ து நம்ப ஹாப்பினஸ்ஸ அவ்ளோ நம்ப அதுதா அப்தா நம்ப ஃபீல் பண்ணுவோ அந்த ஹாப்பினஸ்ஸ ஆனா இந்த லை இந்த சிட்டி லைஃப்ல சுத்தமா அது இல்லன்னு நா அங்க போயி தா வந்துட்டு ரியலைஸ் பண்ணவே தொடங்குன உனக்கு அப்டிதா இருக்கா
ஆமா அக்கா ஆனா எப்டின்னா இப்ப வந்து நம்ம சிட்டி லைஃப்க் வந்து படி க்கணு அப்டின்ற ஒரு சிச்சுவேஷனுக்காக நம்ம வந்து இங்க வந்துட்றோல அப்ப அதுக்கு அந்த சிச்சுவேஷனுக்காக நம்ம இங்க இருக்கோ இங்க இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வில்லேஜ் சைட வந்து மற க்க கூடாது அத வந்து நம்ப வந்து ஞாபக வச்சுக்கணு சிலர் வந்துட்டு இங்க வந்த பிறகு அத மறந்துட்டு அங்க போகாமலே இருக்காங்க அந்த அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து வேல்யூவோட அந்த வில்லேஜ் க்கு எவ்ளோ வேல்யூ இருக்குன்றத வந்து நம்ம பாத்துட்டு அங்க போனா நல்லா இருக்கு அதே போல வந்து இப்போ நம்ப சாப்பிடும்போ அப்பல்லா வந்துட்டு நம்ப ரொம்ப ஒன்னா ஒக்காந்து சாப்படுறது அதெல்லாமே இப்ப இங்க ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுல ஆனா அங்க போன டைம்ல அந்த ஒன் வீக் ஃபுல்லாவே எல்லாத்து கூடையு உக்காந்து சாப்பிட்டு அப்புறோ அந்த ஃபுட் எல்லா‌ வந்து எப்டி சொல்றது வித்தியாசமா இருந்துச்சு அந்த மண்ணுல இருந்து எடுத்து எல்லா ஒவ்வொண்ணுமே அது புதுசா அவுங்க செஞ்சு தர்றது எல்லாமே சத்தான பொருளா தெரிஞ்சிச்சா அதெல்லாமே சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு அத பாக்கும் மோது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு
அதென்னமோ இந்த வில்லேஜ் லைஃப்ல வந்து ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்னா அது மட்டு தா நா சொல்லுவ அந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டு வந்துட்டு ரொம்பவே நம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்னால அவுங்க இன்னுமே அததானன கண்டினியூ பண்ணிட்டே இருகாங்க அந்த ட்ரெடிஷனல் ஃபுட்ஸு நம்ம பாடிக்கு அவ்ளோ பெனி ஃபிட்ஸ் அவ்ளோ யூசஸ் இருக்கு சோ அது அவுங்க இன்னுமே விடாம அதயே தொடர்ந்து வந்துட்டு அவுங்க அத வந்து சமச்சு குடுக்கறதுலா இருக்கட்டுமே நம்ம எவ்ளதா சிட்டி லைஃப் அவுங்க வந்தாலுமே அங்க போம்போது அவங்க வந்து மறுபடியு அதே ட்ரெடிஷ்னலுக்கு தா மாற்றாங்க சோ இ ப்ப இருக்க சிட்டி லைஃப்ஸ்ல வந்து நாங்க டரெடிஷ்னலா இருக்கோ அப்டின்னு சொன்னாலுமே நாங்க பழ இதுக்கு திரும்புறோன் சொன்னாலு அந்த வில்லேஜ் லைஃப் மாரி எப்புமே எங்கேய்மே போனாவு நமக்கு கெடைக்கவே கெடைக்காது எல்லாருமே அனா நாங்க சிட்டிக்கு வந்ட்டோ அப்டினு எல்லாமே இதா இருப்பாங்க ஆனா ஃபுட்ஸ்ல வந்து அ நம்ப ஹெல்தியா இருக்குன் நெனப்பாங்களே தவிர ஹெல்தி ஃபுட்ஸ் எடுக்றோமான் கேட்டா கண்டிப்பா கெடையாது எத்தன பேர் வந்து அத வந்து நம்ப ஹெல்தி ஃபுட்ஸ் எவ்ளோ இருக்குனு ஒவ்வொரு பொருளு போ பாத்து பாத்து வாங்குறோமே எவ்ளோ புரோட்டீன்ஸ் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு நம்ப எதுமே பாக்குறதில்ல நல்லா இருக்குமா டேஸ்ட்டா இருக்குமா என்ன இருக்கு அப்படின்னா பாக்கறோமே தவிர அது நமக்கு பெனிஃபிட்ஸா அதனால என்ன யூஸு இவ்ளோ கேல்ரிஸ நம்ப ஒடம்புக்கு தேவ என்னன்னா நமக்கு தேவ நம்ம பாத்து பாத்து வாங்குற மாரி இருக்காது சோ இ ஆனா வில்லே லை ஃப்ல எல்லாமே நேச்சுரலா கெடைக்குது அவங்க வந்து எல்லாமே வந்துட்டு விவசாயம் பண்றாங்க சோ அங்கருக்க மண்ணோட குவாலிட்டினாலயே எல்லாமே ந ரொம்பவே நல்லாருக்கு சில ஊருங்களல்லா கேரட்டு அது இதுன்னு எல்லாப் போடுவாங்க அது எவ்ளோ நல்ல பெனிஃபிட்ஸு அவுங்க வந்து வீட்லயே வந்து ஆர்கானிக் மாரி ஆர்கானிக் வேல்டே வந்து க்ரியேட் பண்றாங்க நெறைய இதுல வந்துட்டு வீட்லியே எல்லா செடிங்ளையு வளத்தி அதுல இருந்து அவுங்க வந்து பறிச்சு எல்லா குக் பண்றதா இருக்கட்டுமே அல்ல அவுங்களுமே எவ்ளோ சந்தோஷப் பட்றாங்க ஆர்கானிக் ஃபுட் நம்ம நம்ப செஞ்சு நம்பளே சந்து சாப்புட்றோ அப்டினு எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாம யூஸ் பண்ணாம நம்ப வந்து எவ்ளோ ஆரோக்கியமா இருக்கு அந்த ஃபுட்ல அந்த மாரி ஃபுட்டெல்லா இப்ப கெடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு
ஆமாக்கா அதே போல வந்துட்டு நமக் தமிழ் கல்சருன்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒன்னு தானே எ ப்பொழுதுமே ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸு சொல்லும் போது அதுக்கப்புறோ நம்மளோட ஃபுட்டு இந்த உணவு சாப்பிறது இது எல்லா மொறையுமே நம்மள்துல வந்துட்டு ஒரு வித்தியாசமானதுதா இத மட்டு எந்த ஒரு இது வந்தாலுமே மறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாருக்கு அதே போல அங்க இருந்த அங்கருந்த மக்கள் வந்து ரொம்ப அவங்க நம்ம கிட்ட பேசுறது அவுங்க கிட் நம்ம கிட்ட அன்பா வந்து பழகுறது அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு இந்த ஒன் வீக் இருந்தது வந்து இன்னு தெனமு இருந்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு தோணுதல் வந்துச்சு இப்ப நமக்கு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம வந்து அங்க போய் வாழும்போது நம்ம என்னென்ன கத்துக்குவோ அதெல்லாமே நா புரிஞ்சுகிட்ட அந்த இடத்துல எப்புடி இருக்கணு எப்புடி இருப்போ அந்த மாதிரியு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம வந்து எப்புடி நம்ம கூட இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனு அதல்லா நம்ம நெறையாவே கத்துக்கலா அந்த இடத்துல போகும்போது நம்ம வந்து எப்பிடி இருக்கணுன்றத வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிறோ அத வந்து விடாம நம்ம வந்து அப்படியே இருக்கணு இல்லக்கா
ஆமா நீ சொல்றது ஒரு உண்மதா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நா ஒத்துப்ப கரெக்டா பேசுற நீ வந்துட்டு இத லைஃப் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணா மட்டு போதாது அத நம்ம இததா இப்புடிதா தெரிஞ்சுக்கிறத விட நம்ம அத வந்து அத வாழ்க்கைலயு நம்ம இது பண்ணோணு அப்பதா நம்ழ வந்து அத வாழ்கைல யூஸ் பண்ணாம நம்ம சொன்னா எதுவுமே நடக்காது இல்லையா சோ எல்லாருமே இத ரியலைஸ் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையில வந்துட்டு நம்ப அத இங்யுமே தொடர்ந்து இது பண்ணணு சோ அட்லீஸ்ட் நமக்கு வீக் எப்பல்லா டைம் கெடைக்குதோ அப்பெல்லா போய் நம்ப லைஃப் வந்து அங்க ஸ்பெண்டட் பண்றதோ நமக்கு நம்ப இப்ப வந்து இங்க ஸ்டடிஸ்க்காக வந்திருக்கோமா சோ இங்க அட்வான்ஸா ஸ்டடிஸ் இருக்கு அவ்ளோதா சோ ஸ்டடிஸ முடிச்சிட்டு நம்ம அங்க போய் அஹ் நம்ப வில்லேஜ்கே போய் நம்ப நம்ம லைஃப் ரன் பண்றது அந்த மாரி எல்லாமே நம்ம நமக்கு புடிச்ச எடத் துல எவ்ளோ இதா இருக்குமோ அந்த மாரி ஆர்கானிக்கா சத் கானதா வில்லேஷ் மாரி ரொம்பவே நல்லா மெயின்டெய்ன் பண்ணு சோ நீயு அதே மாதிரி இருக்கணு சரியா
ஓகே அக்கா சேரி அக்கா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நா முடிச்சிட்டு கூப்பட்றே உங்ளுக்கு
கண்டிப்பா முடிச்சு கூப்புடுங்க பாக்கலா
ஓகே அக்கா பாய் அக்கா
பாய்